ம்
நிங்க்கா
ஆ செரிங்க தோழி இப்போ உங்க வீட்ல வந்து காய்கறிகள் எல்லா பயிரிடுவீங்களா நீங்க வந்து கடைல தா வாங்குவீங்ளா தோழி
கடைல தாக்கா வாங்குறோ ஏனா
ம்
எடப் பற்றாக்குறை
ஓ ஓ ம் ம்
ம் ம் அதனால
செரிங் தோழி செரிங்க தோழி இப்ப இப்ப எங்க வீட்ல பாத்தீங்கன்னா வெ ச்சிங்ளே எங்க வீட்டுக்கு பக்கத்திலயே நாங்க ஒரு அ கொள்ள இருக்குது சின்னதா அதுல பாத்தீங்கன்னா இயற் கையான முறையிலேயே பாத்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் பயிரிட்ருக்கா
ம் ம்
இப்ப எங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அத வந்து நாங்களே வந்து ப எங்க வீட்டு கொள்ளைலேந்து பறிச்சு பயன்படுத்திக்கிறோ வந்து பாத்தீங்ன்னா இப்ப அந்த இயற்கை விவசாயத் த நம்மோ செய்வோ எ க ஏனா ஏ வந்து இப்ப எத சாப்ட்டாலு பாத்தீங்கன்னா நோய் வரதா செய்யிது
ம் ம்
காச குடுத்து நம்மோ வந்து அத வாங்கீட்ருக்கோ
இல்லலைங்க நம்ம வீட்ல செய்றது இதுல ஒன்னு அது இருக்காதே
இல்லல்ல காசு குடுத்து காய்கறி வாங்கி அ துலருந்து நம்ம நோய தா வர வெச்சிட்ருக்கோ அதுக்கு வந்து ம் அது க்கு நம்மளே பயிரிட்டா பரவால்லையே அப்டின் சொல்லிட்டு தா நா என்ன பண்ணிட்டனா அ க த்திரி வெண்டை கொத்தவரங்கா ம் கேரட்டு முள்ளங்கி ம் அப்ற பாத்தீங்கன்னா வாழமரோ தென்ன மரோ அவ் பொள்ளங்கா சொரைக்காய் இது எல்லாமே போட்ருக்கே பாவற்கா மொத கொண்டு எல்லாமே இப்ப வந்திருக்கு ஏனா அதோட சேத்து என்ன பண்ணிக்கிட்டனா அரைக்கீர மொளக்கீர முருங்கை கீர முருங்கை கீரை மரமா வெ ச்சு வெச்சு அரைக்கீரையு மொளைக்கீரயு பாத்தீங்கன்னா நல்லா வந்து தளதளன்னு இருக்குது இப்ப பாத்தீங்ன்னா இப்ப ரெண்டு நாள்க்கு ஒரு தடவ என்ன பண்றன்னா பதிச்சு வந்து வீட்லயே ஒரு நாள் சாம்பாரு ஒரு நாள் கடையளு ஒரு நாள் பொரியல அப்டினு செஞ்சிட்ருக்கே ஆனா அதுல என்ன ஒரு விஷ்யன் பாத்தீங்ன்னா நம்ம கடைல வாங்கி ம் இப்ப என்னன்னா கடைல வாங்கி நம்ம செய்றோல்ல அது வந்து கட் பண்ணி வேக வெக்கிறப்ப எந்த ஒரு வாசனையிமே வராது அந்த கீர ஆனா நம்ம வீட்ல வந்து மொளச்சு புடுங்கன அந்த கீர இருக்கு பாத்தீங்ளா அத சமைக்கிறப்பையே பாத்தீங்ன்னா வீடு ஃபுல்லா அந்த கீரையோட வாசன தா இருக்கு
ஆ
ஆ அதுதாங்க வந்து ஒரு கவனிக்க கூடிய விஷ்யோ பாத்தீங்ன்னா வீட்ல அந்த ப அந்த ப்ரெஷ்ஷா பறிக்க போ போ சமைக்கிறது வாசனையு அந்த சுவையு பாத்தீங்ன்னா அப்டி இருக்கு அந்த அரோமாவுக்கு வார்த்தைகளே வந்து கெடையாது வந்து அப்பதா உணர்ந்தே பரவால்ல வந்து நம்ம காசு குடுத் து வாங்கி இந்த வாசனைங்றது கெடையவே கெடையாது இந்த சுவையு வந்து கெடையாது நம்ம பயிருட்டனால பரவால்லனு சொல்லிட்டு நா என்ன பண்ணேன்னா ஏன் தேவைக்கி போக மீதி இருக்றத எங்க வீட்டுக்கு எதிர் வீட்லயு என்னோட தோழி வீட்டுக்கும் நா குடுத்து விடுவே பாத்தீங்னா அவங்களு சாப்டுட்டு சொன்னாங்க பாருல ஆ கீர நல்லாருக்கு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு குடுங்க நீங்க வந்து ஆ காசு கொட குடுங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லா வேண்டா வந்து என்னோட தேவை போக மீதி இருக்கிறத நா உங்களுக்கு சும்மாவே தர நீங்க சாப்புடுங்க அப் டின்னு சொல்லி நா குடுத்த அதாது லாபம் வந்து எப்புடி வேணாலு சம்பாதிக்கலா வந்து ஆனா அது முக்கிய இல்ல நாம நல்லா இருக்கோ நம்ம சுத்தி உள்ளவங்களு நல்லா இருக்கணுல்ல
நல்ல விஷயந்தா கரெட்
அதுனால வந்து பாத்தீங்கன்னா ந எங்க வீட்ல என்னெல்லா இருக்கோ அதெல்லா வந்து கொடுப்பே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மொதல் மொறையா வந்து எங்க வீட்ல ஒர் ட்டு மாங்கா கச்சிது மா மரத்துல
ம்
நா பயிரிட்டு ஒரு நாலு வருஷங்கழிச்சி இந்த வருஷந்தா த்தீங்ன்னா மொத மொறையா காய் வந்து ஒரு ஒரு அம்பது காய் கிட்டத்தட்ட பறிச்சிருப்ப அது வந்து குடுத்த ஆனா வந்து ஒட் டு மாங்கா ஃபஸ்ட்ல வந்து கொஞ்ச புளிப்பு சுவயோட இருந்துச்சு
ஆ இப்ப கடை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காய்க்கக்கூடிய காய் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வந்து அ சுவை இனிப்பாவே இருந்துச்சு அது ஏன்னு தெர்ல மொத மொத பறிச்சப்போ ரொம்ப புளிப்பா இருந்துது அதுக்கப்பறம் பாத்தீங்னா வந்து அது வந்து இனிக்க ஆரம்பிச்சிரிச்சு என்ன என்ன காரணன்னு தெரியல ஆனா வந்து பரவால்ல ஏதோ ஒண்ணு நம் ம அ வீட்ல காச்சது அப்டிங்கறதுனால ஒரு சந்தோஷமா அந்த வந்து காய வந்து நா வந்து சும்மாவே சாப்புடுவ பாத்தீங்னா இந்த அ இடிச் சிரக மொளகாத்தூழு உப்பு போட்டு
அ ஆ புளிப்பு மரம் சொல்றீங்க அப்றம் எப்டி இப்டி இனிப்பாச்சு
ஆ எனக்கே அதுதா ஆச்சரியம் பாத்தீங்ன்னா ஏன்னா மொத மொத பறிச்சப்ப ஐயோ வாயிலே வைக்க முடியல அத காய வந்து அதுக்கப்றம் பாத் தீங்கன்னா அதுவாவே தானாவே எப்புடி வந்துதுன்னே தெர்ல அந்த மாரி ம் புளிப்பு சுவையே இல்லாம நல்லாருந்தது காய் வந்து ஒருவேள வந்து நாங்க வந்து மாட்டு சாணந்து ம் மாட்டு சாணத எருவ வந்து போட்டோ அ அதாது தெரிஞ்சவுங்க மூலியமா ஒரு லோடு வந்து கொட்டுனோ வந்து அது கொட்னதுக்கு அப்பறம் பாத்தீங்கன்னா ஒரு லோடு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ரூவா சொன்னாங்க
ஏ அப்பா அ
ஆ மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கி வாங்கி கொட்டுணோ கொட்டி அது வேலயால வச்சு இந்த பாத்தி கட்டி ஓ தண்ணியெல்லா தெளிச்சு மட் டும் வச்சோ வேற எந்த ஒரு வேதி பொருள்களுமே சம் அதுல வந்து கல சேத்துக்கள வந்து ஒன்லி இந்த மாட்டு சானோ ஆட்டு சானோ வைக்கோல் இதெல்லா மட்டுமே கடக்கும் பாத்தீங்களா அந் இந்த மாதிரி இருந்தது அத வச்சு ஒரு ஒரு அதுக்கப்பற வைக்குது பாத்தீங்களா இந்த பூ வச்சு பிஞ்சி வச்சு காய் அந்த காயல்லா பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருந்துச்சு
ம் ம்
அப்ப இதுதா காரணமோ அப்படின்னு நானாவே நெனைச்சிக்கிட்ட
இருக்கு ம் ஏன்னா இப்ப அதெல்லா தே கெடைக்க மாட்டேங்கது வெள்ளோர் சைடுலாம் இருக்கும்னு நெனைக்கிறே
ம் ம் காசுக்கு கேட்டாலுமே அந்த மாதிரி ஒரு இதுலா கெடைக்க மாட்டேங்குது
ம் ம் பரவால்லயே எங்க ஊர்ல மாட்டு சாணம்ல்லா தனியா கெடைக்குது எருவுக்காகவே ம் ம்
சரி சரி சரி கெடைச்சிதுன்னா கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலா எட எட இருந்ததுன்னா நீங்களுமே பண்ணலா
ஆமா நமக்கு அதெல்லா சேஃப்டி பண்ணி வச்சுட்டு தா பண்ணணு இல்லன்னா வச்சுக்கோங்க இங்க வெதைய போட் டுட்டு நம்பி எடுக்குவாங்க
ஓ ஓ ஓஹோ அப்படியா‌ தோழி அ அ
ம் அது மாரி நெறைய டரீம்ஸ்ல்லா இருக்கு பியூச்சருக்கு பண்ணுவோ
சரிங்க தோழி சரிங்க தோழி செய்யணு நம்மளால முயஞ்சது ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டே இருந்ததா தோழி இருந்து வந்து ஏனா ஒரே தொழிலே நம்பிட்டே இருக்க கூடாதுல பாத்தீங்களா இப்ப இயற்கையிலே விவ சாயம் பண்றதுனால என்னாச்சு நம்பளுக் க்கு ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையு வருது ம் இயற்கைய உணவா போச்சி செலவுக்கும் ம் செலவும் மிச்சம் வந்து வருமானமு வரு வந்து இந்த மாரி பல யோ சனைகள் வந்து இருக்குல்ல வந்து வரு
ம் ம் ஆமா
ம் ம் அதனால மேக்சிமம் இப்பன் பாத்தீங்கன்னா சென்னை பெருநகர்ல்லா பாத்தீங்கன்னா எல்லாரு மாடி வீட்டு தோட்டந் தானே போடுறாங்க வந்து நியூஸ்ல எல்லா பாத்தீங்க சினிமாக்கள்லா காமிக் க்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடித்தோட்ட போட்றாங்க
ம் ம்
யூடியூப் சு சேனல் ஒண்ணு ஓபன் பண்ணி ம் யூடியூப் சேனல் தொறந்தாலே பாத்தீங்கன்னா எங்க வீட் டு மாடித்தோட்ட அப்படின்னு தா வருது ம் அதுல முருங்கைக்கீரையில இருந்து அ டிராகன் ஃப்ரூட் வரை காய்க்கிது பாத்தீங்கன்னா
காமிச்சாங்க ஆமா ஆமா பாத்திருக்கே நானு
நீங்க பாத் திருக்கீங்களா
ம் ம் ம்
சரி சரி சரி
ம்‌‌ தனியா அதுக்குள்ள கவர்ல்ல வச்சிருக்காங்களாட்ருக்கே அந்த கேரட் பையி அந்த சாக்கு
ம் ம்
அ நீங்க அந்த எருவ வாங்குறீங்கல்ல இதுவே கொஞ்சோ முன்னாடியே சொல்லி வச்சிட்டு வா வா அது ஒரு வருஷத்துக்கு போட்டா மூணு வருஷத்துக்கு தாங்குன் நெனைக்கிற எனக்கு சரியா தெரியல
அ அது நல்லதுதா நீங்க மருந்து போடாம எருவு போடுறது நல்லது
ஆமா உண்மேலே வந்து எங்க வீட்ல ஒரு தோட்ட ஆள் வேல செய்வாங்க அவங்க கூட சொன்னாங்க கொஞ்சமா டீய பீனா வச்சுட்லாமா கொஞ்சமா யூரியானா வச்சுவுட்லாமா அப்டின்னாங்க ஆனா வைக்கிறது ஒரு விஷ்யோ இல்ல நம்ம ஒண்ணு விக்கல வந்து ஃபஸ்ட்டு லாபத்துக்காக நம்ம செஞ்சோனா இந்த மாரி செய்யலா நம்ம வீட்ல தான சாப்ட போறோ ஒவ்வொருதலயு ஒவ்வொரு காய் காச் ச்சாலு பரவால அது வந்து எந்த ஒரு வேதி பொருள்களு இல்லாம இருக்கட்டு அப்டிங்கறதுகாக தா மெய்னா வச்சது ஆனா என்னன் கேட்டீங்ன்னா நல்லாதா எல்லாமே காச்சிருக்கு அவரைக்கா பிஞ்சு உட்ருக்கு கொத்தரங்கா இப்ப வந்துருக்கு வெண்டைக்கா காச்சிருக்கு கத்திரிக்கா காச்சிருக்கு இந்த கீர இருக்குல்லையா இந்த கீரைல மட்டு அங்கங்க பாத்தீங்ன்னா வெள்ள வெள்ளையா இருக்கு அது ஏன்னு கேட்டா அது எதோ கொசுவா அந்த கொசு வந்து கீரைங்கள்ளதா உக்காந்து எந்திரிச்சி போகு அப்டின் சொல்லி சொன்னாங்க ஆ அதுதா பூச்சி தாக்காத கீர அதனாலதா அப்டி இருக்கு அப்டின் சொல்லி சொன்னாங்க அதனால நீங்க வந்து நல்லா அலசிட்டு செய்ங்க அது நல்லாக்கும் அப்டின் சொல்லி சொல்லிருந்தாங்க சரின்னு நா நா அலசிட்டு தா பண்ற நல்லாதா இருக்கு சி சுவையு நல்லாருக்கு டேஸ்டு அப்டி இருக்கு பக்காவா இருக்கு
ம் ம் ம் செரி செரிங்க்கா அதையே மெய்ன்டென் பண்ணுங்க அ ஆமா
கஷ்டந்தா நம்ம எல்லாமே வாங்கணுனா காச குடுத்து வாங்கி கிட்டே இருக்க வேண்டியதா வந்து பாத்தீங்ன்னா வந்து விலைவாசி உயர்வாய்ட்ருக்குல்லா ம் ம்
கத்திரிக்கா அவரக்கா ஆ வெண்டைக்கா மூணு போட்ருந்த
ஓஹோ அம் ம்
ம் இந்த கோழி எல்லா சீச்சு உட்டு அப்டியே கத்திரிக்கா மட் டுந்தா நல்லா காச்சிச்சு
அது எது எது போட்டாலு கத்திரிக்கா மட்டு காச்சிரு பாத்தீங்ன்னா எப்டி போட்டாலு காய்ச்சிரு வெண்டைக்கா மட்டு ஒரு நாள் உட்டுட்டோணா பாத்தீங்ன்னா முத்தி போய்ரு
அ அ
அது செஞ்ச அ அதோட லாஸ்ட்டு அதுக்கப்றோ எதுவுமே போடவே இல்ல
அப்டிங்ளா
ம் இப்போ ஒரு அஞ்சு வருஷோ இருக்குன் நெனக்கிற அது செஞ்சு அதுக்கப்றோ எதையுமே தொட்றதுக்கான வாய்ப்பு கெடைக்கல ம்
சேரி போ இப்போ உங்களுக்கு அழைப்பு வந்தா கால் பண்ணி பாருங்க நம்ம இதோட இத முடிச்சுப்போ தோழி உங்களுக்கு வருதான் பாருங்க இல்லன்னா நா உங்களுக்கு கால் பண்ற நன்றி தோழி